அல்
ம் என்னடா பண்ற
ஆ சும்மாதா நீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்க சாப்ட்டாச்சா
ஆ இனிமேல் தா நீங்க
ஆ நா சாப்ட்ட ம் பாப்பாவுக்கு‌ ஊட்ன அப்டே நானு கொஞ்சோ சாப்ட்டுட்ட சரி ஒரு வேல ஏனா தனியா தோச தா சுடணு எப்போவுமே நம்மன் இந்த ஆறுண தோசயா எல்லாத்தை சுட்டுட்டு ஆறுண தோச சாப்ட்டணு செரி பாப்பாவுக்கு ஊட்டுறதே ஊட் அவ அவ ரெண்டு வாய் ச ஒரு வாய் சாப்ட்றானா நாம அதுக்குள்ள ரெண்டு வாய் சாப்ட்ரலா அதனால ஏ டைம் வேஸ்ட் பண்ணு அப்டின் சொல்ட்டு அந்த மாரி சாப்ட்டாச்சு
ஓகே ஓகே
ம்
தோசைக்கு அப்பறோ காம்பினேஷன் சைடிஷ்ஷு
ம் சாம்பார் அத்தப்பூ ஒரே சாம்பார் தா ஆனா என்னன்னா மொளகா அர அந்த இது தக்காளி தே வெங்காயம்லா போட்டு பண்ணுவாங்கல்ல வெங்காயம்லா போட்டு அரச்சு
ஆமா ஆமா
அதுதா உங்க வீட்ல என்ன சமையல்
எங்க வீட்ல தக்காளி சட்னி அரச்சு வச்சுட்டு வந்திருக்கங்கா
தக்காளி சட்னியா ஓகே ஓகே ஓகே அதுக் புளி போடுவியா ஒவ்வொருத்தர் புளி போடுவாங்க
நா புளி எல்லா போடலக்கா இஞ்சியுமே அதுக்கப்புறோ வந்துட்டு கொத் கொத்தமல்லி இருக்குலங்க்கா
ஆமா
ஆ அதுமே அப்புறம் பூண்டு பச்ச தக்காளி அ இதெல்லாம் போட்டு எண்ணெய்ல லைட்டா வதக்கி அப்படியே வந்துட்டு மிக்சியில வந்து தண்ணி ஊத்தாம அப்படியே அரைச்சு வச்சுட்டு வந்துட்டேன் அப்புற லைட்டா சோ சீரகம் ஆ சீரகம் கொஞ்ச லைட்டா போட்டேன் அப்படியா அது நல்லாதான் இருக்கு கொஞ்ச காரம் கொஞ்ச தூக்கல நல்லா இருக்கு
ம் ம் ம் ம் ஒ ஓ ஓகே ஓகே ஓகே தோசைக்கா இட்லிக்கா
தோசைக்கிக்கா
அப்போ வந்து வெங்காயம் நிறைய தோழிக்கணும்லா இல்லையா தேங்கா போடுவியா
தேங்கா துளிவுன்னு தானக்கா போட்டேன் வெங்காயம் கொஞ்சமாதான் போட்டேன் வெங்காயம் அதிகமா போட்டாலும் சட்னி நா நறுநறுன்னு இக்கிர மாறி இருக்கும்கா ஆ அதனால கொஞ்சம் கம்மியா போட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமா போட்டா தான் கொஞ்சம் தூக்கலா நல்லா கெட்டியா இருக்கும்
ஓகே
அந்த மாறி டேஸ்ட்ல பண்ணிருக்கேன்
ம் ம் ம் ஏ மூ ஓகே உங்கு அப்புறம் நீ இது எப்படி ஓ எல்லாத்துக்கு எல்லாத்துக்குமே இது பத்துமா கொஞ்சம் தானே வந்துருக்கும்
எங்க எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் சட்னி அரைச்சு வச்சிருவேன் சட்னி அரைச்சு வச்சுட்டு அ இதுல ஆ வட சட்டியில வந்து ஊத்தி வச்சுட்டுன்னா வச்சுக்கோங்க எங்க அம்மா வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டா தண்ணி ஊத்திருவாங்க
ஓகே தண்ணி ஊத்தி ஒரு கொதி விட்டுறது
ஆ தண்ணி ஊத்தி ஒரு கொதி விட்டு இது பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டா இதாயிரும் மூணு பேரு தான்கா இருக்கொம்
ஆ ஓகே ஓகே ஓகே ஓகே நான் வந்து எங்க வீட்டு்லனா அதிகமா வந்து அதெல்லாம் தொட்டுக்க மாட்டேன் நாங்க
ஓ
ஆனா ஏ வீட்டுக்காரல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா நான் வந்து என்னன்ன ஆ தக்காளி சட்னியாவே இருக்கட்டும் லேசா தொட்டுக்கிறா ஆள் நானு அப்புறம் இவங்களாம் கொஞ்சம் நல்லா குழப்பிஅடிக்கிற ஆளா அதனால கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பேன் நானு
தக்காளி தொக்கு நல்லா இருக்கும்கா
கா தக்காளி தொக்கு என்ன நிறையா ஊத்தி
ஆ என்ன நெறைய ஊத்த மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பத்து பச்ச தக்காளிய வந்து அரைச்சு அதுல வந்துட்டு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு அப்புறம் வந்துட் இது லைட்டா வந்துட்டு வெந்தயம் வெந்தயமு அதுக்கு அப் அப்புறம் வந்துட்டு மொளகா பொடி அதுக்கப்புறம் வந்துட்டு ம் கருவப் நல வெங்காயம்லாம் எதுமே போட தேவ இல்ல அப்படியே வச்சு வட சட்டில வச்சு எண்ணெய்ய ஊத்தி நல்ல இது பண்ணிட்டு திடிர்ன்னு நல்லா கெட்டியா வந்துரும் சப்பாத்திக்கு லாம் சுட்டு சாப்ட்டா செமையா இருக்கும் கா சாப்பாட்டுக்கும் ஆ ரெண்டு நாளைக்குலாம் வெச்சு சாப்பிடலாம் அப்படி தான் ட்ரை பண்ணிருக்கேன்
ஓகே ஓகே ஓகே ஓகே நானு ஆ எ சேரி நான் ட்ரை பண்றேன் நானும் ஆ இங்க வெச்சா அத்த மாமா கூட நாங்க வச்சா அங்க வந்து சுண்டல் கொழம்பு மோசம் வப்பாங்க இல்லன்னா வந்து எம்டி சால்னா மாதிரி வப்பாங்க சப்பாத்திக்கு பாத்திக்கு இல்லன்னா தக்காளி தொக்குதான் நானு புதுசா ட்ரை பண்ற மாதிரி இருந்துச்சுனாலு காரமா இருக்குதா இருக்குன்றுவாங்க அப்ப நா இப்ப கொஞ்ச தனியா போய்ருக் கோ எதையாவ்து புதுசா அப்டிதா இணையதளத்துல பாத்து ட்ரை பண்றது
சன்ன மசாலாக்கு சன்னா மசாலான்னு சொல்றாங்களா அப்
ஆ ஆமா அது இந்த இதுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டஸ்க்கு ஆ ஐட்டத்து க்கு போட்றது அது கொஞ்ச டேஸ்ட் குடுக்குறது அதுக்கு தா
ஆ நானு சன்ன மசாலா சுண்டல் மாரி வச்சி
ஆ சுண்டல் தா சாரி சா ஏ சன்னா மசாலாங்கங்கறது வந்து ஹிந்தி லாங்குவேஜில வந்து அது சுண்டலுக்கு பேரு அதுதா சன்ன மசாலா நானு இது சேட் மசாலானு நனச்சுட்டே
சன்ன மசாலா அது எப்டிக்கா செய்வாங்க
அட சன்னானா சுண்டலு ஓகே சுண்டல் கொழம்பு தாம் நாம நாங்களா எப்டின்னா மொளகாட்டி தா வப்போ
ஆ ஓகே
ம் மெளகாட்டினா நார்மலா நம்ம கறி கொழம்புக்கு வப்போம்ல வெங்காய நறையா போட் போட்டு அதுல வந்து சீரகோ மொளகு கொத்தமல்லி கொஞ்சு போட்டு ஒவ்வொருத்தரு பட்டைய எல்லா ஆட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரு பட்டைய எல்லா போட மாட்டாங்க இதெல்லா நம்ம நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு க அதுலியே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம நம்ம வீட்டுல எல்லாத்துலயுமே வந்து கறிமொலபுடி அரச்சு வச்சிருப்போம்ல்ல கொத்தமல்லி அதிகமா
ஆமா ஆமா ஆமாக்கா
அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருவாங்க ஆல்ரெடி சுண்டல வேக வச்சிருப்பாங்க தாலிச்சுட்டு சுண்டல கொட் டி அரைச்சு வச்சிருந்தையு உள்ள கொட்டி ஒரு ரெண்டு கொதி விட்டு எடுத்துக்கறது தா கறிக்கொழம்பாட்ட இருக்கு இந்த சுண்டல் போட்டுருக்கறது இது நம்ம ஸ்டைலு நம்ம ஊரு சைடுல நம்ம அந்த மாரி பண்றோ இதே வந்து இன்னு வேற பக்கோலா போனா அவுங்க வேற வேற ஸ்டைல்ல பண்றாங்கன்னு வையே இதுக்குள்ள இப்ப சப்பாத்திக்கு வந்து குருமா பண்ணுவாங்கல்ல ம் தேங்காயி முந்திரிலா போட்டு அரச்சி ஊத்துறப்ப தக்காளி கேரட் பீன்ஸ்ஸுலா போட்றப்ப வந்து சுண்டல் போடுவாங்க ஒவ்வொருத்தரு அதே போட்டு தாளிப்பாங்க
ஓ சேரி சேரிக்கா ஒவ்வொன்னு ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொன்னு ஒவ்வொரு வெரைட்டி
ஆமா ஆமா ஆமா
ஆ நானு சன்ன மசாலா நறையா வாட்டி ட்ரை பண்ணி பாத்த ம்ஹும் நார்மலா குருமா குருமா வைக்கிற மாரி புஸ் செய்யறது
அது நானு அந்த மாரி அந்த மாரி சொதப்புச்சு அப்டின்னா பன்னீர் பட்டர் மசாலா தா அது என்னன்னா கிரீமி ஊ கிரீமியா இருக்குறதுக்காக அந்த கிரீம் ஃபெரெஷ் கரீம்லா உய் உத்துறாங்க நம்மளுக்கு வாங்கி சாப்ட்றது வந்து ஒரு டேஸ்ட்லருக்கு வீட்டுல செஞ்சா என்னதா பண்ணாலு எனக்கு அந்த ஆ ஹோட்டல்ல பண்ற டேஸ்ட் வர்றதுல்ல
ஆ அதேதா இந்த தக்காளி சாப்பாடே எடுத்துக்கிட்டீங்கன்னா நா வந்து தயிர் ஊத்துவே லாஸ்ட்டா வந்துட்டு நா செய்யபோது வந்துட்டு ப்ரியாணியா இருந்தா செரி ஆனா எங்க அம்மாக்கு தயிர் ஊத்துனா சுத்தமா புடிக்காது யாராச்சும் தக்காளி சாப்பற்றத்துக்கு தயிரு ஊத்துவாங்களா உனக்கு தெரியுமா எப்பா சாமி அப்புடிங்கற மாறி இருக்கும்
ஏய் நா ஒன்னு பண்ணே ரீசண்டட்டா என்ன பண்ணேன்னா உம் ம் உம் நாம்ம தக்காளி சாப்பாட்டுக்கு தை தை இது என்ன பண்ணுவோன்னா தக்காளி இது பண்ணிட்டு நம்ம சாப்பாடு அப்பிடியே கொட்டிருவோ அதுக்கு தண்ணி ஊத் துவோ ஒரு சொம்பு இப்ப ஒருடம்ளர் இருக்குன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திதான முடிவப்போ தக்காளி சாப்பாடுல்லா நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணிக்கு இப்பதுன்னா தேங்கா அரைச்சு தேங்கா பல் எடுத்து போட்டுப்பாரு அ செஞ்சுப்பாரு
தண்ணிக்கு பதுலா ஆ இப்ப நீ மேரேஜ் ரிசப்ஷனுக்லா போனா அவங்க வந்து இது வெப்பாங்க பாத்துருக்கியா பட்டாணி சாப்பாடு இல்ல புலாவு மாதி ரி இல்லன்னா வந்து புலாவ் தா வெஜ் புலாவ் மாதிரி காலிஃபிளவர் பட்
ஆ எங்கூர் கோயிலையு அந்த சாப்பாடு போட்டாங்க நல்லா இருந்துச்சு
ஓக்கே ஓக்கே அதே டேஸ்ட் தா இதேதா நாங்க இந்த டைம் வந்து சிக் கனுக்கு நாங்க ட்ரை பண்ணோ நல்லா இருந்துச்சு தேங்கா வாசோ தா நாம்ப வந்து தக்காளி சாப்பாடு போட்றப்ப தக்காளி நா போட்டு தக்காளி சாப்பாடு செய்யறப்ப அது ஒரு டேஸ்ட்ல இதே தேங்கா பால் ஊத் தறப்போ அது ஒரு டேஸ்ட்ல இருக்கு நீ பண்ணிப்பாரு
ஆ நா பட்டாணி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கே வெள்ள கலர் பட்டாணி நீங்க சொல்ட்டீங்ளா சேரி ஓக்கே நா அத ஒரு செவ்வா கெழமைக் கு இது ஊற வச்சு ட்ரை பண்ணி பாக்குறே
நா நீ பட்டாணி இல்லினாலு உருளக்கெழங்கு போடு கேரட் பீன்ஸ் இருந்தா கூட நா நார்மலா அ வெஜ் பிரியாணி மாறி பண்ணறப்ப என்ன பண்றம்னா தண்ணிக்கு பதுலா தேங்கா பால் அரைச்சு அது நம்ம ஒரு டம்ளர் ரெண் டம்ளர் எடுத்துக்கறோ
தேங்கா பால் ஊத்துனா தயிர் ஊத்த தேவையில்லயாக்கா
அ ஆ நீ ஏன் தயிர் ஊத்துற புளிக்கிறதுக்காக தான நம்ம தயிர் ஊத்துவோ
தயிர் வந்துட்டு காரத்த தணிக்கிறக்காகதா தயிர் ஊத்துறாங்க அப்டின்னு சொல்லிட்டுதா ஊத்திட்டு இருக்குறே
நெய் ஊத்துவியா மாட்டியா
நெய்யல்லா ஊத்த மாட்டேங்க்கா எண்ணெ தா ஊத்துவோ கடலெண்ண
ஆ அது தாளிக்கிறப்போ ஊக்கறது அ ஊத் தறது நா வந்து தயிர் வந்து ஊத்த மாட்டே
கடசியா தம் போடும் போது எலுமிச்சு மாங்கா எலுமிச் சங்காய் வந்து தூவிட்டு
நா ஒன்னு சொ ஓக்கே நா ஒன்னு சொல்ட்டா நீ சொல்ற ஸ்டைல் எப்டின்னா இணையதளத்த பாத்து வர ஸ்டைலு அம்மா பண்றது ஹா அம்மா சொல்றது வந்து வீட்ல பண்றது சொல்றாங்க
ஆ அதே தாங்க்கா கரெக்ட்
ஆ நானும் ஃபர்ஸ்ட் எல்லா அப்பிடித்தா செஞ்சுட்டு இருந்தே நானும் சாப்பாடு அதாவது சாப்பாடு செஞ்சு பழகுறப்ப அதுக்கப்றோ தா வந்து அதெல்லா இல்ல நம்ம என்ன பண்ணாலு அது டேஸ்ட் வ நெய்யி ஊத்திப் பாறே டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கு நீ கடைசில இந்த தயிர் ஊத்துறேன்னு சொல்றேல்ல தயி எலுமிச்சு பழோல்லா ஊத்துறேன்னு சொல்றேயில்ல அது புளிப்பு தக்காளி வந்து நம்ம கம்மியா போட்டோ அப்டின்னா அந்த தக்காளியோட புளிப்பு ஈக்குவல் பண்றதுக்கு தா நம்ம இதெல்லா போட்றோ
ஓ ஒ
இப்பிடி தக்காளி புளிப்பு எலுமிச்சங்கா புளிப்பு தயிர் ஊத்துறேன்னா அது வந்து அது ஓவ்வரு புளிப்பா இருந்தா இன்னு கொஞ்ச அது ஒரு மாதிரி புளிப்பா இருக்கு தயிர் பெர்மெண்டடேஷன் ஆனது தானே இதே உனக்கு ஓவரு காரமா உண்மையாலுமே ஃபீல் பண்ணுறே அப்டின்னா நா ஒரு எ எனக்கு காரமாக இருக்கு அப்டின்னு தெரிஞ்சுதுன்னா பாப்பாலா சாப்பிட மாட்டா இல்ல மாமாலா சாப்பிட மாட்டாங்க
ஆ
ஒரு ஸ்பூன் ஊத்துற நெய்யிக்கு நா வந்து மூணுஸ் பூன் நாலு ஸ்பூன் ஊத்துவே கார் அப்டியே அடக்கு
ஆ
இப்ப நார்மலா எந்த நா பீட்ரூட் எல்லாமே வந்து எங்களுக்கு செய்யறன்னா பாப்பாவுக்கு வந்து இது இருக்காது நெய்யூத்தி தா குடுப்பே கேரட் சாப்பாடு எனக்கு அ காரத்த அடைக்கிரு நீ நெய்யூத்த ட்ரை பண்ணு நீ என்ன பண்றனாலு நெய் ஊத்துங்க நெய்ய ஊ த்தி ட்ரை பண்ணு அது சூப்பரா இருக்கு உண்மையாலுமே
நெக்ஸ்ட் டைம் பணணு போது நெய் ஊத்தி ட்ரை பண்ணி பாக்குறே
ஆ ஆமா நானிங்க ம் மாடெல்லா இருக்கிறதுக்கு பாத்தன்னா அதெல்லா கொஞ்ச நெய்யெலா இருக்கு ஆமா அதனால எதோ ஒண்ணுன்னா ஆ ஊன்னா நெய்யி தா ஆனா அத்தை ஊத்துனா நெய்யி ஊத்த மாட்டாங்க அங்களுக்கு புடிக்காது கொலஸ்ட்ரால் அப்டின்னு சொல்லிட்டு ம் சுத்தமா அவிங்க ஊத்தவே மாட்டான்னு புடிக்காது ஆனா நா ஊத்துவே அது என்னமோ எனக்கு நா ஒல்லியா இருக்கிறதுக்கு அத சாப்பிட்டாலாவது குண்டா ஆ ஆனா அதெல்லா எ என்ன சொன்னாலுமே அ தெல்லா ஒல்லியா தா இருக்கனு அ ஜீனு போல
ச்சிதா
ஆமா நெய்யி சாப்பிட்டால குண்டாவல அதெல்லா ஒண்ணு இல்லப்பா அப்டிதா தோணு
கா எவ்ளோ மினிடஸ்க்கா பேசியிருக்கோ டென் ஆயிருச்டாருக்கு
சேரா செரி நீ பாரு நம்ம நெக்ஸ்ட் நம்ம பேசலா
ஆ சேரிக்கா
ஆ பாய் பாய் பாய் ம் ஓகே பாய்